வளக்றீங்க
வணக்கம் தோழி சமையல் பண்ணிட்ருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு சமைக்கிணோ ஆனா என்ன பாருங்க தினமோ ஒரே மாதிரி சமைச்சு ரொம்ப அளுத்து போகுது ஏதாவது கொஞ்சோ ஒரு நாளைக்கி ஒரு விதமா சமச்சா நல்லா இருக்கோனு தோணுது
ஆமா என்ன எங்க வீட்லயு என்னோட பிள்ளைங்கல்லா வந்து ரொம்பவே அளுப்படையுறாங்க அ டெய்லியு என்னம்மா இட்லியே குடுக்குற டெய்லியு என்னம்மா சாம்பாரே குடுக்குற அப்டீங்கிற மாதிரி வேற கொழம்பு வகைகள் வெச்சாலு இந்த பசங்களுக்கு பிடிக்க மாட்டுது பிடிக்கிற மாரி என்ன செய்யறதுன்னு யோசிச்சு பாத்தா நம்ம யோசிக்கிறது புள்ளைங்களுக்கு ப புடிக்குமானு தெரியல
ஆமா நானுமே இந்த மாதிரிதா யோசிச்சுகிட்ருக்கே வழக்கமான நம்ம சாம்பார் புளிக்கொழம்பு வத்த கொழம்பு இத தவிர்த்து எதாவது வித்தியாசமா செய்லாங்கும் போது இந்த கலவை சாதம்னு சொல்லுவாங்கல்ல ஆ உதாரணமா தக்காளி சாதம் புளி சாதம் லெமன் சாதம் ஃரைட் ரைஸ் இது இந்த மாதிரி வக வகயா செய்யலானு நானுமே யோசிச்சிருக்கே
ஆமா அந்த மாரி மெனுல இன்னைக்கி எங்க வீட்ல எலுமிச்ச சாதோந்தா எல்லாரு கேட்ருக்காங்க அததா நா செய்யலான்னு இருக்கே
அப்றோ எலுமிச்ச சாதோ ரொம்போ எளிதான ஒண்ணுதானே அது எப்புடி செய்யணோ
அ எலுமிச்ச சாதோ எளிதானதுதா ஆனா வந்து பசங்களுக்கு குடுக்குறப்ப கொஞ்சோ அதுல கலர்ஸ் மாரி சேத்து அதாவது நா கேரட்டு இருக்குல்ல அத வந்து துருவி போட்டு குடுப்ப அ எப்பயூ செய்யற மாதிரி எலுமிச்ச பழத்த அ தனியா புழிஞ்சி வெச்சிக்கிட்டு கடுகு கள்ளப்பருப்பு பெருங்காயோ இதல்லா போட்டு தாளிப்புக்கு பயன்படுத்திட்டு இஞ்சி என்ன பண்ணுவன்னா நா கேரட்டு சேத்துறது காய்கறி சேத்துறதுலயே துருவி அ கடைசியா சாதோ கெளரும்போது இஞ்சிய போடுவ அது ஒரு அ பச்ச வாசனமா வாசனையாவு கொஞ்சோ நறுமணமாவு இருக்கு
ஓ நீங்க சாதாரணா நம் இப்ப ஓ பச்ச மிளகா போடுவீங்களா இல்ல பட்டா மிளகாய் போடுவீங்களா ஓ சரி நீங்க சாதாரண ஒரு ஓ சாரிங்க நிச்சயமா நா நானு செய்வ அனா நீங்க சொன்ன மாதிரி இந்த இஞ்சி கேரட்டுலா சேர்த்து அடுத்த மொற நா செஞ்சி பாக் கற அடுத்ததா பாத்திங்கன்னா இந்த பிரைட் ரைஸ் இருக்குல்ல நா ஒரு முற செஞ்சு பாத்த கடையில வாங்குனா அவுங்க எத்தன நாள் என்ன யூஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியாதுல்ல நம்ப வீட்லயே நா முயற்சி பண்ணுவோன்னு வெஜிடபிள்ஸ் எல்லா வச்சி சாதாரண காய்கறிகள வச் சு ஒரு முற முயற்சி பண்ண அது உங்களுக்கு தெரியுமா இல்ல நா சொல்லவா
சொல்லுங்க எனக்கு வந்து கடையில சாப்ட்டு தா பழக்கோ நா அத வந்து இன்ன வரைக்கு வீட்ல செய்ய முயற்சி பண்ணதுல்ல
ஓ நா நிச்சயமா அதுக்கான செய்முறைகள உங்களுக்கு சொல்ற ரொம்ப எளிதாதா இருந்தது முதல்ல என்னா பண்ணிக்கிட்டோன்னா கேரட்டு முட்டைக்கோசு அதுல்லாம கேப்சிகம்னு சொல்லுவாங்கல்ல குடை மிளகாய் இது மூணையு சின்ன சின்னதா நீள் வாக்குல நறுக்கிக்கிட்ட நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அப்பறோ வெங்காயம் வந்துட்டு ஒருவ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒண்ணு நறுக்கி எடுத்து வச்சு கோங்க
ஆமா தே
இதுக்கப்பறோ பாத்திங்கன்னா அ ஒரு அரைப்படி அரிசிக்கு நா சொல்ற அரப்படி அரிசின்னா நம்ப சாதோ வேகும் போதே என்ன பண்ணனு சாதத்துல தேவையான அளவு உப்பு போட்டு வடிக்க போற சாதத்த வடிப்போம்ல்ல அப்பவே உப்பு சேர்த்து ஒரு முக்கால் வெந்த பதத்துல சாதத்த வடித்து அத நல்ல காத்துல ஆர வச்சிடுங்க இதுக்கான பொருட்கள் எல்லா ஏற்பாடு செஞ்சதுக்கு அப் பறோ வழக்கம் போல ஒரு வானலையில சிறிதளவு எண்ணெய் ஊற்றி முதல்ல ஒரு அரைப்படி சாதம்ன்னா ஒரு மூன்று முட்டைய ஒடச்சு ஊத்துங்க எதுமே சேக்காம வானலிய வை த்த உடனே எண்ணெய் ஊற்றி முட்டைய ஒடச்சு ஊத்தணு முட்ட வந்து பொன்னிறமானோன்னே அத ஒரு தட்டுல மாத்திக்கிட்டு அதே வானலில நீங்க என்ன பண்ணுங்க எண்ணெய் ஊற்றி அதுல விஞ்சி ஒரு ரெண்டு பல்லு ஜின்னதா பூண்டு ஒரு அஞ்சாறு அத வந்து நம்ம நசுக்காம சின்ன சின்னதா வெட்டி எடுத்து வ ச்சி அந்த எண்ணெயில போடணு அதுக்கப்பறோ நம்ப நறு க்கி வச்சிருந்த காய்கறிகள் எல்லா போட்டு வதக்கணு காய்கறிகள் எதுவுமே எண்ணெயில சுருண்டுடக் கூடாது காய்கறி ஆகட்டு வெங்காயம்மாகட் டு எண்ணெயில சுருல கூடாது ஏன்னா நம்ப ரைட் ரைஸ்ங்கு போது கடிச்சு தா சாப்புடுவோ அற வேக்காடு ப ததுக்கு வந்ததுக்கப்பறோ ரொம்ப ரொம்ப சிறிதளவு ஒரு பின்ச்சுன்னு சொல்லுவாங்கல்ல கையால எடுத்து போடுற அளவுக்கு வந்துட்டு ஏன்னா அரப்படி சாதங்கறதுனால அந்த அளவுக்கு தனிமேளகாய் தூள் தேவன்னா இல்ல சாதோ வெள்ளை கலரா தா இருக்கணு அப்படின்னு நீங்க ஆசப்பட்டீங்கன்னா தனி மெளகா தூள் போட வேண்டா பச்சை மெளகாய நறுக்கி போட்டுக்கலா மற்றபடி பாத்தீங்கன்னா சிறிதளவு சீரகத்தூளு சோம்பு தூள் ஒரு துளி அதுல ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா சோயா சாஸ் ஊத்துங்க அப்பதா கடையில இருக்குற அந்த ஒரு நறுமணம் நமக்கு கிடைக்கும் சோயா சாஸ் ஊத்துனா ஊத்திட்டு அதுல நீங்க வளக்கம் போல அத நல்லா கிண்டிட்டு ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருத்தோல்ல முட்டை வதக்கி அதையு இது மேல கொட்டி சாதோ ஆருன சாதத்த மேல ஒன்னா போட்டு நம்ம அத அதிகமான வெப்பநெலையில அடுப்ப வச்சுட்டு ஒரு ஒரு அடிபுடிக்காத ஒரு பாத்துரத்துல போட்டு கிண்டிட்டே இருக்க வேண்டியதுதா இது ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ளயே அந்த சாதோ அந்த சுவைக்கு வந்துடு உங்களுக்கு தேவைப்பட்டா மிளகு தூள் சேத்துக்கலா அப்படி இல்லன்னா மிளகும் வேண்டா ஒரு வெள்ளை கலரவே இருக்கணு எனக்கு ஒரிஜினல் ஒரு காய்கறில செஞ்ச ஒரு பிரைட் ரைஸ் வேணுகும்போது மிளகு தூள் தனி மிளகாய் தூள் எதுவுமே சேக்காம நீங்க செஞ்சு உப்பு தேவைப்பட்டால் சிறிதளவு கலந்துட்டீங்கன்னா போது நல்ல மனமாவுருக்கு அப்டியே நீங்க ஹோட்டல்ல சாப்ட்டது மாரியான ஒரு ஃப்ரைைட்ஸ் கடைக்கு இது அடிக்கடி நாங்க எங்க வீட்ல ட்ரை பண்ணுவோ
செரி நீங்க சொன்ன உதவி மு அதாவது இந்த யோசனைகள் நல்லா எனக்கு யூஸ் ஃபுல்லா இருந்தது எனக்குமே ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் எந்த பொருளை எப்ப சேக்கணு அப்டிங்கிற மாதிரி இப்ப நீங்க சொன்னதுல எனக்கு தெளிவா தெரிஞ்சுகிட்டே ஆ இதுல வந்து வெஜ் பிரைட் ரைஸ் நம்ம சைவத்துல வந்து முட்ட சேக்கறதுனால அது இது நான்வெஜ்ல தான செய்ரோ அசைவத்துல
இல்ல ஒரு முட்டையோட மனமு இல்லன்னா அது ஃப்ரைட் ரைஸ் வந்து அந்த ஒரு சுவை குடுக்காதுல்ல நம்ம காய்கறிகள் போட் டு தான செய்றோ அந்த முட்டையோட மனம் இல்லன்னா அது ஒரு பிரைட் ரைஸுகானதுவே வராது நம்ம அசைவங்கம்போது நம்ம வந்துட்டு அந்த எடத்துல சிக்கன்லா சேத்தமனா அது மொத்தமா வேற மாரி இருக் கு கொழந்தைங்கலா யோசிப்பாங்க முட்டையு சேக்கலனா அது ஒரு ஃப்ரைட் ரைஸாவே இல்லாம ஒரு சுவை கம்மியாயிடு அதனால நம்ம முட்டை சேத்துக்கிறது
நீங்க சொல்றது நல்ல ஒரு யோசனை தா முட்டையிலயு கொஞ்சோ ஒரு புரதசத்து இதெல்லா இருக்கு அத அப்டியு நம்ம குடுத்துக்கலா ஒரு அ கலவையான ஒரு சத்துள்ள சாதமாதா இருக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் அது நம்ம வீட்லயே செய்யறதுனால கொழந்தைகளுக்கு கொஞ்சோ ஆரோக்கியமா இருக்கு நம்மளு சாப்புடலா
ஆமா வேற என்ன ஒரு கலவை சாதத்துல வேற என்ன நீங்க செய்வீங்க
வேற நாங்க அ தக்காளி சாதோ எப்பயுமே செய்யறதா புதுசா எனக்கு அதிகமா எதுவு செய்ய தெரியாது நாங்க என்ன பண்ணுவோ அப்டின்னா தேங்காய் பால் சாதம் வந்து அதிகமா செய்வோ
அது எப்டின்னு சொல்றீங்களா நா செஞ்சதுல்லையே
ம் சொல்றே தேங்காய் பால் வந்துட்டு ஒரு இர ஒரு தேங்கா நம்ம அளவுக்கு தகுந்தா மாரிதா நாங்க ஒரு டம்ளர் அரிசி வைக்கிறோ அப்டின்னா ஒரு தேங்காய் ஒடச்சி ஒரு தேங்காய்க்குள்ள பால் எடுத்து வச்சுப்பே இப்ப ஒரு டம்ளர் அரிசினா இரண்டு டம்ளர் தண்ணீர் விடுவோம்ல அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சமா குக்கர் ல தா இது நாங்க செய்வோ
நீங்க சொல்றது பாத்தா நம்ம பிரிஞ்சி சாதோன்னு சொல்லுவாங்களே அந்த செய்முறைப்படி செய்ணுன் நனைக்கிற அப்டித்தான
ஆமா ஆமா ஆ அப்டிதா ரொம்ப செரியா சொன்னீங்க ஆனா இதுல வந்து நாங்க வெங்காயோ தக் காளி இது மாரி எதுவு நாங்க சேக்க மாட்டோ
ஓ அப்டியா செரி நீங்க செய்முறை சொல்லுங்க நா கத்துக்குறே
ஆ குக்கர்ல கொஞ்சமா நெய் விட்டு நெய்யு கொஞ்சோ ஆயிலு அந்த நெய்தா அந்த மனத்த கொடுக்கு அந்த சாதத்துக்கு அதனால நெய்யு ஆயிலு விட்டு நம்ம அந்த அண்ணாசி பூ பட்ட லவங்கம் இதெல்லா போட்டு தாளிப்பு போட்டுட்டு ஆ கா அந்த தாளிப்போடயே என்ன பண்ணனா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையு சேத்தோனா அது கொஞ்சோ நெய்யோட சேந்து வதக்கறப்ப அது ஒரு அ நறுமணமே ரொம்ப சூப்பரா இருக்கு அதுகூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேத்துப்பே வேற எந்த ஒரு பொருளு நா சேக்க மாட்ட புதினா சேத்துட்டு கொஞ்சோ அந்த புதினா வதங்க வதங்க வதங்குற பிறகு தேங்காய்ப்பால ஊத்தி ஒரு கொதி வந்தோன கழுவி ஒரு அர மணி நேரோ அரிசிய ஊற வெச்சுடுவே குக்கர்ல வெக்கிறதுனால ஊற வெச்சு அந்த அரிசிக்கு தேவையான அந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு அவ்ளோதா ஒரு நாலு விசில் ரெண்டு விசில் வந்து ஃபுல்லா உட்ருவே ரெண்டு விசில் வந்து சிம்ல வெச் சு வர வெப்பே நாலு விசில் இருந்தாலு நல்லா இருக்கு சாதோ இ இத வந்து எப்டினா நம்ம கறி கொழம்பு ஆட்டுக்கறி கொழம்பு கோழி கொழம்பு இதுக்கெல்லா நம்ம இந்த சாதோ வெச்சு சாப்ட்டோனா ஒரு சுவை வந்து தனியா இருக்கு இந்த பிரியாணி கூட ச செய்யறப்ப நம்மளுக்கு ஒரு தெகட்டு மாதிரி போய்ரு ஆனா இந்த மாரி சாதோ செஞ்சு அசைவ சாப்பாட்டோட நம்ப சாப்புற்றப்ப கொஞ்சோ ஒரு சுவை கூடுதலா இருக்கு நா கொஞ்சோ பிள்ளைங்களு கொஞ்சோ விரும்பி சாப்புடுவாங்க
நீங்க சொன்ன செய்முறைய நிச்சியமா நா முயற்சி பண்ணி பாக்குறே கலவை சாதங்கள சொன்னோம்னா அதுவே வாரத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சமைக்கிற மாரி ஏழு நாட்களுக்கு ஏழு விதமான உணவு செய்யலாதா போல இருக்கு இன்னு வேற எதாவ்து கலவை வகைகள்னு பாத்தோம்னா வேற என்ன இருக்கு அதெல்லா கூட நம்ம முயற்சி பண்லாதான உதாரணமா புளிசாதம் வீட்ல செய்யலா ஒரு தயிர் சாதமே வந்துட்டு ஒரு சாதார்ணமா நம்ப சாதோ வடிச்சிட்டோ இன்னிக்கி வேற ஒன்னுமே நமக்கு ச ஒரு வெளில எங்கயோ களம்புறோ எதோ ஒரு அவசரோ இருக்குங்கமோது வேற கொழம்பு வெக்காத சூழ்நிலை ஏற்படும்போது சாதாரண தயிரு அதையு நம்ப தாளிச்சு சாதோ கெளற்னா நல்லாருக்கும்ல
கண்டிப்பா அதுலயுமே இந்த தயிர் சாதோ வந்து ஒரு சுவை குடுக்கறதுக்கு ஹோட்டல்ல நா கவனிச்சது ஒன்னு சொன்னாங்க ஆ சாதோ வடிச்ச கஞ்சி இருக்குல்ல
ஆமா
அந்த கஞ்சியு கொஞ்சோ அந்த சாதத்துல சேத்துக்க சொ சொல்றாங்க அந்த கெளறோம்ல தயிரு ஊத்தி கெளர்றப்ப தண்ணிக்கி பதிலா கொஞ்சோ அந்த சாதொ வடிச்ச கஞ்சி சேத்து வ கிளறணோ அப்டின்னா அது ஒரு தனியான ஒரு சுவை குடுக் கோம்
ஓ ந நாம ஏ பண்ணி பாக்குறே ஆனா நா செய்யும் போது எப்டி செஞ்சேன்னா நம்ம தயிர்சாத் தாலிப்புக்கு வந்துட்டு வானொலியல எண்ணெய ஊற்றி அது எண்ணெய் சூடானது கடுகு போட்டு பொறிப்போம்ல அப்ப சிறிதளவு கருவேப்பிழை பச்ச மிளகா போடும்போது சுவைக்காக என்ன பண்றாங்கா வெண்ணெய் ஒரு கரண்டி அளவு சேத்துக்கிறாங்க நம்ம எவ்வளவு சாதமோ அதுக்கு தகுந்த மாரி இப்ப ஒரு படி சாதம்னா ஒரு இரண்டு கரண்டி வெண்ணய சேர்த்தட்றாங்க அந்த சூட்ல வெண்ணய் உருக்கிடுல்ல அப்ப அந்த அத தாளிப்ப ஆஃப் பண்ணிட்டு அதுல சாதம் போட்டு கிளறனம்னா நல்ல சுவையா இருக்கு தயிர் இன்னு நல்ல மனமா இருக்குன்னு சொல்றாங்க நிச்சயமா இந்த வழிமுறைகள நம்ம நம்ம செய்து பாக்கலான்னு நானுமே நெனைக்கிறே நீங்களு ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க
ஆ கண்டிப்பா நா செஞ்சு பாக்கறே ரொம்ப நன்றி தோழி ஒங்களோட யோசனைகளுக்கு
ஆ நன்றி